தஸ் தோழி
வணக்கம் தோழி
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்டி இருக்கீங்க தோழி
நா சும்மாதான்ப்பா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்க தோழி நீங்க ந என்ன சாப்ட்டீங்க காலையில
கால்ல தோச மட்டன் குழம்பு செஞ்ச கிரேவி மாரி அ தோசைக்கு கிரேவி வச்சு சாப்ட்டாச்சு நீங்க
சரிங்க சரிங்க தோழி நாங்க வந்து தோச அப்பறோ நேத்து வச்ச மீன் குழம்பு இருந்தது அதே நேத் நைட் தா வச்சோ அதனால அதுவே வச்சுக்கிட்டோ இப்ப அந்த மீன் குழம்பையே வச்சுட்டோ அப்பறோ பாப்பா வந்து இந்த உருளக்கிழங்க வந்து பாப்பாக்கு மீன் குழம்பு சாதமு உருளக்கிழங்க வறுத்து பாப்பாவுக்கு நா கட்டி அனுப்ச்ச நீங்க நீங்க எப்டி இருக்கீங்க மத்தியான சாப்பாட்டுக்கு செஞ்சுட்டீங்களா இனிமே செய்யணுமா
ஸ்கூலுக்கு மீன் குழம்ப குடுத்திருக்கீங்களா
ம் பாப்பாக்கு ஆ மேலோட்டமா ஆனா எல்லாத்துக்கு மீனோட சேர்த்துள்ளா பாப்பாக்கு பிடிக்காது சாப்ட மாட்டாங்க
ம்
அந்த முதல்ல குழம்பே அவங்களுக்கு புடிக்காது லைட்டா மெலோட்டுமா அந்த தண்ணி மட்டு எடுத்து நா குழம்ப ஊத்தி சாப்டணும்ல அதுனால அதுல வந்து கலக்கி உருளக்கிழங்க வந்து நல்லா வறுத்து பாப்பாக்கு குடுத்த அனும்ச்சுட்டோ
ஓ சேரி சரி மதியோ ஸ்கூல் குடுத்துட்டு இருக்கீங்க எதுவு கெட்டுக்கிட்டு போகாதே
ஏன்னா மீன் குழம்பு இந்த மாரி குழம்பு காலையிலு எந்திரிச்சு நல்லா சூடுபண்ணனு நைட்டு நல்லா சுடு பண்ணி வைச்சி கிட்டா
ம் ஆ ஆ சிஸ்டர் நீங்க பேசும்போதே எனக்கு சவுண்டா இருக்
அதுவா அ அது எனக்கு வந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்குங்க தோழி அதனால நீங்க எது தப்பா நனச்சுக்காதீங்க ஆ ஓ செரிங்க தோழி
ம் ஏ நா என்னோட பையனுக்கு வந்து என்ன கொடுத்து விட்டேனா ஆ வெண்டக்கா. இருக்குங்கள சும்மா வெண்டக் க்கா வந்து பொரியில் மாரி செ செஞ்சு சாப்பாடு போட்டு களறி கொடுத்து விட்டுடே இப்பதா யு கே ஜி போயிட்டுருக்கா
ம் பரவால்ல தோழி
வந்து இது மாரி கொழம்பல்லா கொடுத்து விடக் கூடாதுன் சொல்லிருக்காங்க
ஆ அதுதா நல்லது தோழி ஏன்னா எ பொண்ணு எல்லா அதல்லா சாப்டவே மாட்டாங்க திரும்பி கூட பாக்க மாட்டாங்க எ அ வரு அ
ஆ அதனால இது மாரி கெளரி குடுத்து விட்டுட் டு அப்புறோ ஸ்நாக்ஸுக்கு உருல அதுன்னா கொய்யாப்பழ இருக்குங்கள
ஆமாங்க தோழி
ம் அத கட் பண்ணி போட்டுட்டே இன்னைக்கு எதுவு இல்ல வீட்டு்ல
செரிங்க செரிங்க
பேசிக்கலா இங்க இப்பதைக்கு பர்ஸ்ட் செஞ்சு கொடுப்போ அப்படின் செஞ்சு குடுத் த்துட்டு காலையில அப்பறோ எப்டியோ தோச ஊத்தி அந்த மட்டன் கிரேவி இருந்துச்சு ஆ அதவே காலையில சாப்பட வச்சுட் ட்டு மதியன்த்துக் மட்டு அந்த மாரி வெண்டக்க செஞ்சு கொடுத்து விட்ருக்கே
ம்
போ இந்த வெண்டைக்கால்ல கூட எ பொண்ணுல்ல அந்த வெண்டைக்காய வந்து ஃப்ரை பண்ணி குடுக்கணு அந்த மாரி குடுத்தா மட்டுதா அவங்களுக்கு கொஞ்ச தொண்டைலியே எறங்கு டிப் பொறியல்ல கொடுத்தா எப்படி நா கொடுத்த அனுப்புறேனா அப்படியே திருப்பிடுத்துட்டு வந்து எ கையிலயே கொடுப்பாங்க அதுக்கா அவங்களுக்கு எந்த மாரி புிடிக்குமோ அந்த மாரி செஞ்சு அனுப்ப வேண்டியது இப்போ கண்டிப்பா வந்து வெஜிடபிள்ஸ் குடுத்தே தீரணு அப்படின் ற ஒரு நெலமைக்கு அவங்க வந்திருக்காங்க அதுக்காகவே அவங்க வந்து அம்மா நா வீ ட்ல இருக்கும் போது கொஞ்ச செஞ்சு கொடுங்கம்மா ஸ்கூலுக்கு மட்டு வேண்டா அப்படின் சொன்னாங்க சரி வீட்டுல இருக்கும் போது மட்டும் செஞ்சு குத்துலா ஏமா அப்படி சொல்றேன்னா ஸ்கூலுக்கு போறதே பெரிய கஷ்டமா இருக்கு நீங்க அந்த வேர குடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதா ப்டின் அவ ங்க அஜிர்ன ரெண்டாவதா படிக்கிறாங்க பேச்சு மட்டு ரொம்போ அதிகமா இருக்கு
அதிகமா இங்க பாருங்க இப்ப இருக்குற குழந்தைங்களா அவ்ளோ வெவரமா அதுக பேசுறதெல்லா பாத்தா நம்மல்லாம் இப்ப இவ்வளோ ப இவ்வளோ இப்ப வருஷமா நம்ம இருக் கோள்ள நம்ம கூட இந்த அளவுக் பேச மாட்டோம் அவிங்கதா நமக்கு சொல்லி த்தராங்க போல அந்த மாரி பேஸ்றாங்கங்க
சேரிங்க சேரிங்க தோழி அப்படி இருக்காங்க பசங்க உங்களுக்
எ எனக்கு பையங்க எ ஒரே ஒரு பைய தா இப்பதா யு கே ஜி போயிட் ட்ருக்கா அவெ வாய் பேசுறாங்க அவ எப்டின்னா அவ பேச பேச நாலா வந்து அவ்ளோக்கு பேச மாட்ட பேசுவ அந்தளவுக்கு பேச மாட்ட வீட்ல இருக்குற அவரு அப்டிதா அதிகமா பேச மாட்டாரு ஆனா நாங்க ரெண் டு பேரு பேசாத வாயி ஏம் பைய ஒராளா பேசுறாங்க
ஆ இப்போ அப்டிதா இருக்காங்க பா தோழி பசங்கள்லா
ம் நம்ம வந்து அங்க பேச பேச நம்ம ஊ சொல்றதுக்கே வலிக்கிதுங்க வாய்ங்க பேசிக்கிட்டே இருக்கா இப்ப எங்கயாவ்து வெளிய போறோ பஸ்சுல போறோ அப்டின்னா பஸ்ஸுல பக்கத்ல இருக்குறவைங்களா இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆய்றாங்க அவிங்களே கூப்ட்டு பேசுறாங்க
ஆமாங் ஆமாங்க தோழி அது நல்லத்தா ப பசங்க அந்த மாரி ஆக்டிவிட்டா இருக்குறது
ம் நானா சொல்லுவே அமைதியா இருப்பா வாய் வலிக் அமைதியா இரு அப்டின்னா என்க்கு சொல்லுமா எனக்கு தெரிய்ல சொல்லுமா அவனுக்கு வந்து நறைய யோசிக்கிறா அது எப்டி வந்துச்சி இது எப்டி வந்துச்சி எதுனால பண்றாங்க அது யோச்சு யோச்சு அவனு தெரியாதுல்ல கொழந்தனால அதனால எங்கட்ட கேள்வி மேல கேள்வி கேக்குறா இது யா அப்டி வந்துச்சு எதுக்கு அப்டி பண்றாங்க நா அதுக்கு வந்த ஆன்சர் பண்ணனு
செரிங்க செரிங்க அது நல்லத்தா இந்த மாரி பசங்கள்லா சொல்றது அந்த ஏம் பொண்ணு நைட் டைம்ல தூங்காது நைட் டைம்ல தா அவ்ங்களுக்கு தே தேவ இல்லாத கேள்விகள் எழும்பு தூங்குற டைம் நல்லா திட்டு வாங்கிட்டு அதுக்கப்றமா ஒரு அடி வாங்கிட்டுதா தூங்குவாங்க தூங்கவே மாட்டாங்க பதினோர் மணி ஆனாலு தூங்க மாட்டாங்க அப்போதா கொஞ்ச நேரொ நா வெளிய போயிட்டர இந்த டீ அவ்ங்க பாட்டி கொஞ்சொ சீரியல்லா பாப்பாங்க அதுக்காகவே அவ்ங்களுக்கு இவ்ங்களுக்கு ஆகா து டீவி ப்ரச்சன ரொம்ப வரு நைட்டு தூங்குமா அப்டினு சொன்னா மட்டுந்தா பாட்டி கூட சேந்து அந்த சீரியல் நல்லா இருக்கு இங்த சீரியல் நல்லா இருக்கு நீயு வந்து பாரு என்ன ஒக்காரச்சுட்டு அந்த அம்மா கத சொல்லுவாங்க ஏன்னா அவங்க பாட்டியோட சேந்து பாக்குற கத அப்போதா பாட்டியு பேத்தியு ஒண்ணாய்டுவாங்க பத்து மணிக்கு பத்ர மணிக்கு அந்த டைம்ல சீரியல் தூங்க சொல்றல்ல அத்னால அந்த அம்மா அப்ப ஜாய்ண்ட் ஆய்டுவாங்க அது மாரி உங்க பையனா எப்டி நைட்ல சீக்கிரமா தூங்கிடுவாங்களா
ம் இவிங்க கரெக்ட்டா தூங்கிருவாங்கங்க கரெக்ட்டா அவ்ங்க எப்டின்னா ஒரு ஒம்போது மணி ஆச்சுன்னா படுத்துருவாங்க இதுவு அந்த சாந்தரொ டைம்ல அந்த வீட்டு பாடொல்லா இருக்குல்ல
ஆமாங்க தோ
ஓம் ஒர்க் அதைழ எழுதம் போது நா இந்த புக்குல ஏதாவ் சொல்லி தர்ணு அவன படிக்க வெக்கணு அப்டின்னா மட்டு தா நா பக்கத்துல இருக்கணு இதே நோட் ல எழுதுற மாரி இருந்துச்சுன்னா நா தனியா தா இருக்ணு நா போய் ஏதாவ்து வீட்ல வேல செய்யணு அவ பக்கத்துல ஒக்காந்தா அவெ எழுத மாட்டா ஏதாவ்து இப்ப ஏன்ட்ட பேசிக்கிட்டே இருப்பா நா வாட்டுக்கு வேல செய்ய போய்ட்டனா அவெ என்னென்ன ஹோம் ஒர்க் இருக்கோ அத்தனையு ஃபினிஷ் பண்ணிட்டு எங்கிட்ட வந்து கா காட்டுவா இங்க பாருங்க நா அழஹா எழுதிர்க்கனா பாருங்க அப்டின்னு வந்து காட்டுவா
ரொம்ப நல்ல புள்ள என் பொண்ணோட நல்லா தா இருந்தா
த்துல இந்தனா படிக்க மாட்டாங்க என்ட பேசிக்கிட்டே இருப்பா இதுக்கு பயந்துட்டே நா சோடிருவே
சரிங்க தோழி ரொம்ப நல்லது அன் நல்ல பிள்ளை தா இருக் காந்தபள்ள என் பொண்ண அப்டி இல்ல நா உகார் வச்சு எழுதுமான் சொல்ணு எழுதுவாங்க படிப்பாங்க எல்லா பண்ணுவாங்க ஃபஸ்ட் எல்கேஜிே யூகேஜி படிக்கும்ப போதுல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவுங்களுக்கு படிப்புல நல்லா நா வந்து எழுதக்கூடு ஸ்கூல் உட்காருமா அப்டின் சொன்னாங்கன்னா உட்காருவாங்க படிப்பாங்க இப்போ ஹோம் ஒர்க்கு ஆறு மணிக்கு எடுத்தனா ஆற்ர மணக்கு தூங்கிறாங்க ரெண்டு ஹோமர்க் செய்றாங்க மூனாது ஹோமர்க் நா எழுதனு போல தூங்கனாங்கனா எட்டு மணி வரைக்கு தூங்கிடுவாங்க அதுக்கு பயந்து இப்ப நா ஆறு மணிக் கு ஹோமர்க்கே எடுக்கறதுல்ல நேத்தல்லா பத்து மணிக்கு உட்கார வச்சு எழுதி வச்ச தூங்கவு மாட்றாங்க நைட்டானா நால பயந்து பத்து மணிக்கு உக்கார வச்ச இலன்னா கரெக்டா ஷார்ப்பா ஆறு மணிக் உக்காந்தனா குடுக்கறதே அவங்களுக்கு மூணு ஹோமர்க் தா ரெண்டு எழுதணு ஒரு ப்ராஜெக்ட்டு ஒன்னு படிக்கணும் அதுலேயே ரெண் ரெண்டு எழு த்துவாங்லா இல்ல ஒன்னு எழுதுவங்க மிச்ச ஒன்னு நா எழுதுனு அது அவுங் திரும்பி பாக்கறந்துகுள்ள படுத்து துங்கிடுவாங்க அவ்ளோதா
ம் அப்ப அவிங்க இது நீங்க எழுதுவிங்ளா ஏக்காந்து ஹோமர்க் பண்ணிட்ருக்கீங்ளா
என்ன பண்றது பாப்பா நாலைக்கு போய் அடிவாங்குமே அந்த பயத்தோட நம்ம எழுத வேண்டிதா இருக்கு
ஆஹ நீங்க அப்டி பண்ணீங்கன்னா ஆ அதே பழக்கமாயிரு அவ் நம்ம எழுதுலனா என்ன அம்மா எழுதிடுவாங்க
ஆமாங்க அது என்னவோ உண்மதா நீங்க சொல்றது ஆமா ஆமா
ஆ அப்றோ அவன் ஸ்கூல் போனானா நெக்ஸ்ட் டு அவன் எக்ஸாம் டைம்ல அவ ரொம்ப கஷ்டப்படுவா ஹோமர்க் குடுக்குறது வந்து அவ் அவங்குலுக் புரி னு திருப்பி திருப்பி எழுதுனா அனைங்களுக் மண்டல நிக்கு அப்ப கடைசியா எக்ஸாம் டைம்ல படிச்சாவே டக்குணு ஓ அன்னக்கி அது எழுதணுமல்ல அதுதா
ஆமாங்க புரிது புரிது னா அவுங்க தூங்குனா எத்திரிக்க மாட்டேன்றாங்களே அதனாலவே இப்போ நா என்ன பண்ற பத்து மணிக்கு எழுத ஒக்கார வக்கிற சேரி நீ தூங்கினாலு பத் ஆனா ஆமா அ இப்ப என்ன பண்றாங்க பத்து மணிக்கு எழுத ஒக்கார வச்சா தூங்காம எழுதி முடிச்சுட்டு போய்றாங்க கரெட்டா அது என்ன அதிசயமோ தெர்ல ஈவினிங்க ஒக்கார வச்சா மட்டு தூங்கிட்றாங்க நைட்டு உக்கார வச்சா நைட்டு நா தூங்க வப்பேன்ற பயத்துலயே அது ஓடுது எனன் தெர்ல எழுதிட்டு எல்லாமே அந்த சுத்துறாங்களா என்னன் தெர்ல தூங்குனன்னா கஷ்டோ அவங்களுக்கு ரெண்டு கஷ்டோ தூங்கணு இன்னொன்னு சாப்புண்ணு ரெண்டு கஷ்டோ இருக்கு அவுங்களுக்கு அது ரெண்டு அவுங்க பெரிய வேல அதுக்காவே
சரிதா எனக்குமே எப்டின்னா அந்த எழுத வக்கறது படிக்க வக்கிறதெல்லா எனக்கு ஒரு பெரிய வேலயே இல்ல அவனே அவ வேலைய செஞ்சுக்குவா படிக்க வக்கம்போது மட்டு தா பக்கத்துல உக்காந்து நா படிக்க வப்ப ஆனா அந்த சாப்புட வக்கங்குள்ள நா டிகிரியே முடிச் சிருவங்க எனக்கு பெரிய வேலையே அந்த சாப்புட வக்கிறது தாங்க
ரொம்போ சேட்ட பண்ணுவாங்களோ
ஆ சாப்பிட ஒரு வா சாப்டுறானோ இல்லையோ நூறு வார்த்த பேசுவாங்க ஆ மறுபடியு நம்ம திட்டி அப்புறோ மறுபடியு ஒரு வா ஊட்டுவோ மறுபடியு பேசுவா
சேரிங்க சேரிங்க பேசி பேசியே என் பொண்ணு பேசுவா நெறைய பேசுவா இதே மாரிதா ஆனா என் பொண்ணு கிட்ட என்ன பழக்கோன்னா ஒரு வேர்ட் பேசுறதுக்கு இழுத்து ஒரு மாரியா பேசுவா அது வந்து
எஏங்க அப்டி தாங்க என்னோட பையனு ரெண்டு பேரும் ஆ ஒரே மாறி
அதுக்காகவே எங்க அம்மாவோ எங்க எங்க அம்மா வீட்டுக்குல்லா போனா எங்க அம்மா ஏதாச்சு ஒரு வேல சொன்னாங்கன்னா அம்மா நீ செய்யாத நீ சொல்லி முடிக்கறதுக்குள்ள நா சாப்பிட்டு முடிச்சிருவே அப்டிங்கமாறி நீ பேசாதமா நா போய்ட்டே வந்துருவே அப்டின்னு நா சொல்லுவே அவளுக்கு கோவோ வந்துரு என்னம்மா என்னய கிண்டல் பண்றீங்க அப்டின்னு
ம் ம்
செரிங்க தோழி உங்க கிட்ட பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது மறுபடியு இன்னொரு தடவ நம் ரொம்ப நன்றி தோழி வணக்கம் தோழி
வணக்கம் தோழி
ம்